என்ன பண்றீங்க
ஆ நல்லா இருக்கே அப்பறோ உங்க ஆளு எப்பட்ருக்கா
எ ஆளு என்ன நல்லாதா இருக்காங்க
ம்
ஜால்யா என்ட பேசாம
ம் அப்டியா நா கூப்புடு போதெல்லா யா ஆள்ட பேசணுடா யா ஆள்ட பேசணுடா சொல்ட்டுருப்பா
நேந்து நைட்டுல இருந்து பேசுல
ம் ம்
ம்
ஆ இதா சொல்லுவே நாங்க வந்து அவ ரூம் பக்கத்துலயெ வேற ஒரு ரூமுருக்கு எங்க ஃப்ரெண்ஸ்ஸோடது அங்க கடசியா நாங்க வரு போது சொல்லுவா அடுத்தவ கேட்டா வந்து தொவைக்கிணுட சொல்லுவா நா எதுக்குடா வர மாட்டங்கிற வாடானு கேட்டா டேய் எ ஆள்ட பேசணுடா அப்டின் சொல்லி சொல்லுவா
அப்டி ஒன்னு சொல்லிட்டு வர அளவுக்குல்லா ஒன்னு என்கூட அவுங்க பேசவே இல்லயே கேட்டா வெள்ல இருக் க்க இங்க இருக்கன் காய் வாங்க போய்ருக்க தாங்க சொல்லிருக்காங்க
ம்
இருக்கு எக்ஸோட பேசி இ ட்டுருப்பாங்ளோ என்னவொ யாருக்கு தெரியு ம் இருக்கு இருக்கு ஆ அதெல்லா பெரிய கத
அந்த வாச்ச குடுறான்னு ஒரு நாள் கேட்டுட்ட ஏ அதுதா ஓட ஆ வச்சிருந்தானே ஏ அந்த வாச்சிதா ஓட மாட்டேக்குலடா கூ அப்டிதா நெனைக்கிற அவ கடைசியா வாட்ச் போட்ல்லா நா பாக்கல அனா வந்து அது உடஞ்சு போச்சு பிஞ்சிருச்சு எண்ட அது ரெடி பண்ணியே ஆவுணுல்லா சொல்லிருக்கா
ம்
ஏ அது ஒரு சின்ன வாச்டா அத வச்சு என்னடா பன்ன போற தூக்கிவிசுடா அப்டின்ல்லா நா சொல்லிருக்கே ஃபர்ஸ்ட் இயர்ல நெனைக்கிற அப்போ டேய் வாட்ச் கூடுறான்னு கேட்டுட்டு இருந்த
ம்
அப்ப தரமாட்ட இது வந்து ஒரு முக்கியமான வாச்சு அப்டின்லா சொல்லிருக்கா
ஓஹோ
ம்
ம் கூடிய சீக்ரோ அத நசுக்கி வீடியோ எடுத்து அனுப்ற உங்ளுக்கு
ஆ ஓகே ஓகே
ம்
ம்
அப்றோ அதுபதிலா வாட்சு செயினு இந்த மாரி என்னோவோ இருக்கு
ம்
நா ரொம்ப நாள் தெரியாம இருந்துச்சு
ம் அப்றோ உங்க ஃபேமிலி ஏதோ பெரிய ஃபேமிலியாமா ப்ரோ அப்பா அம்மா ஆ நெறைய பேர் இருக்காங்க தொட்டா தூக்கிருவ அந்த மாரி அந்த மாரி ஃபேமிலியாமா
அப்டி ஒன்னு ஜாயிண்ட் ஃபேமிலி அவ்ளோதா
ம்
ஒரு நாப்பது பேரு அம்பது எதாச்சு ஒரு ஃபங்ஷன் அப்டின்னா இப்ப தீபாவளி வருதுன்னா எல்லாரு ஒன்னா இருப்போ அந்த மாரி எதாச்சு ஒரு குட்டி ஃபங்ஷன்னா கூட எல்லோரு ஒன்னா இருப்போ இப்ப கூட இந்த தீரி டேஸ் குள்ள எல்லோரு ஒன்னாதா இருக்காங்க நா தா இங்க இருந்த
ம் அதுதா டேஞ்சராச்சே
அவன் சொல்லுவா என்ன பண்ண போறேனு தெரில ஒரு ரெண்டு பேத்த தூக்க வேண்டியதிருக்கு வீடு பூந்து தூக்குணு வந்துருவீங்கல்ல அப்டிலா கேப்பா
ம் கண்டிப்பா ஒங்க சப்போர்ட்லா வேணு இல்லனா ஒண்ணு பண்ண முடியாது
ஆ அதுதா தூக்குறதா பிளானே அப்டின்னா
ம் ஆ அதுக்கு ஏ பெர்மிஷன் வேணுல்ல
ஆ அது ம அதுவு சொல்லியிருக்கா
அ
என்ன ஒத்துப்பாங்களாடா மொதல்ல இவ ஒத்துக்கணுடா அப்டினு சொல்லுவா அது அப்ப வந்து லவ்வுக்கு சொல்லுவா
ம்
என்னடா இது ஒ ஆள தூக்கிலால அ நீ டைமிங் மட்டு சொல் சொல்லி ஊர்ல எறங்கிடறோ அப்டி சொல்லுவா என்ன லவ்க்கு ஒத்துக்க மாட்டாங்ளா மொதல்ல இவளே ஒத்துக்க மாட்டாடா அப்டின் சொல்லுவா
ம்
அதலா சொல்லியிருக்கா அப்ப நானு சொல்லிட்டருப்பே ஏ வீட்டு ஃபேமிலியு இந்த மாரிதா இருக்கு ஒரு மாரி ரகடா அந்த மாரிருக்குபோது சொல்ட்டுருப்பே அவனு சொல்லு வா ம்
இவுங்க இவுங்க வந்து கொடும பண்றளவுக்கு இருக்க மாட்டாங்க எல்லாருமே அப்டி இருக்க மாட்டாங்க இப்ப ரீசெண்டா கூட லவ் மேரேஜ் அக்செப்ட் பண்ணி அந்த ஃபேமிலி நல்லாதா இருக்காங்க இப்போ
ம்
அது மாரி எதாச்சு ஒரு ரெண்டு பேரு மட் டு ஏதாச்சு பண்ற மாரி இருக்கு பண்ற மாரினா ரொம்ப பெருசா அப்டிலா இல்ல
ம்
ரொம்ப கொஞ்சொ அவுங்ககிட்ட அடி வாங்குற மாரி அந்த மாரி ஏதாச்சு இருக்கு
ம் ம் ஓ
ம் அதெல்லா நெனச்சுதா சரி எதுக்கு எ எனக்கு அப்பலா என்ன தோணுனா எப்டியா இருந்தாலு இந்த குடும்பத்துல எவனு ஒத்துக்க மாட்டா இதுல வே தேவல்லாம ரெண்டு அண்ண வேற இருக்கா அப்டிலா சொல்லி நானே நெனச்சு நானே வந்து இவுங்கள ரொம்ப கஷ்டப்படுத்திட்ருந்தே ஒரு ஒரு வருஷத்துக்கிட்ட போட்டு
ம்
அப்றோ தோணுச்சு சரி பாத்துக்லா அப்டி சொல்ட்டு அண்ணனு நோ சொல்ல மாட்டாங்க இருந்தாலு இப்ப போய் சொன்னா கண்டிப்பா என்ன அடிச்சு தொரத்திருவாங்க
ம் அப்றொ மாமா மாமா ஃபோட்டொலா காமிச்சிருக்கா இவர தா மொதல்ல தூக்கணு விக்டிம் நம்பர் ஒன் அப்டில்லா காமிச்சிருக்கா
ம் ஆ
ம் அவரு ஏதோ ஒரு ஒய்ட் கலர் ஷர்ட் போட்டு நின்ட்டுருந்தாரு
ம் ம் தெரிது தெரிது மாமா யாருன்னு ம் ம்
ம் அவன்ட வந்து ஒரு சென்ஸ் ஆஃப் ஹியூமர்ருக்கு நசிக்கு இருக்கு ஆனா என்ன எந்த டைம்ல பண்ணுனு தெரியாது
ஆஹ
ஒரு டைம்லலா என்ன தெரியுமா சொன்னா ஆ தே இங்க வெளியே போயிட்டு இருக்கும் போது ஒரு ஒரு சம்பவ ஆயிருச்சு எ லவ்ல பிரேக்கப் ஆயி அப்போ உக்காந்து நா அழுதுட்டு இருக்கே ரோட்டுல உக்காந்து அப்போ கொஞ்ச பக்கத்துலதா ஹாஸ்டல் ஹாஸ்டல் போயிட்டே போயிட்டு அங்க இருந்து நா வந்து எல்லா கண்ல்லா தொடச்டு ஃபேஸ் வாஷ்லா பண்ட்டு நானு எ ஃரெண்டு நின்ட்ருக்கோ சரி அவ பாக்கணுடா அவன்ட நா அவன்ட்ட சொல்னுடா அப்டின்னு சொல்ட்டு நா கூட்டு போறே அவ வெளிய வந்ட்டு என்ன போய் தூக்கிட்லாமா ஃபாண்டு போட்டு வர்ட்டா அப்டி கேக்குறா எனக்கு அப்போ சிரிக்கிறதா அழுகறதானே தெரியில நா எல்லா முடிஞ்சுதுடா அப்டின்னு சொல்ல வரே இப்பயே வரே வண்டி இருக்குல்ல நா போய் ஃபாண்டு போட் டு வரே அப்டிங்குறா இவன என்னன் சொல்றது
ம்
அப்புறோ ஏதாச்சு ஒரு சீரியஸான விஷயத்துல இப்டியெல்லா சொல்லுவா நம்ம போயிருவோ நம்ம ஒ வண்டி ஓட்டி பாத்ததுல்லல்ல அப்டி இப்டிம்ப்பா இந்த மாரிலா பேசுவா நாங்கலா எதாச்சு கேம் வெளாட போறனாலு இதா பண்ணுவா நா உள்ள வந்ட்டே எல்லா ஜாக்கிரதையா இருந்துக்குங்க அப்டி அந்த மாரில்லா சொல்ட்டு
சும்மா கத வு விட்டுட்ருப்பா
அ
ம்
ஆ பெசாம அவங்க இந்த மாரி இவ கூட ஊர் சுத்துறக்கு இவ கூட உக்காந்து ஃபஸ்லே படிச்சுருக்லா அதுதா மிஸ் பண்ட்டே
ம் இவ நா நீட்டு படிக்கும் போது ந இவங்க கூட பேசியிருந்தப்போ நா நல்லாதா படிச்சே அது அதுக்கப்பறம் தா கெட்டு போயிட்ட
ம்
ம் அவர் மாரி எனக்கு ஷெட்யூல்லா போட்டு குடுத்து தூங்கி எழுந்தது ல இருந்து நைட்டு தூங்க போற வரைக்கு என்னென்னல்லா பண்ணா நா உரு ப்படுவே அப்டின்ற மாரி லிஸ்ட் எல்லா போட்டு குடுத்தாங்க
உங்களுக்கு அது டிஃப்ரெண்டான எஃபர்ட் போடுவா
ஆ ஆமா ஆமா நறைய போட்டிருக்காங்க ம்
எங்களுக்கு அவ்ளல்லா சொல்ல மாட்டா அத பண்ணி இத பண்ணுன்லா சொல்ல மாட்டா கேட்டா வந்து உன் நா கண்டிப்பா சொல்றே உன்னால படிக்க முடியாது அப்டின்றுவா
ம் ம் இப்ப வந்து நா இப்ப எடுத் மத்து இருக்க கோர்ஸ் எடுத்திருக்கேனா அத வெச்ச எயே கிட்ட பெருமையா சொல்ற மாரியே இப்ப பேசுவாங்க ஆனா அப்றோ எனக்கு யோசிச்சி எனக்கு அலாயவ் அடிச்சா ஒடனே என்னால கண்டுபுடிக்கவே முடியாது அப்படிப்பட்ட நோய் இருக்கு எனக்கு வேற அவங்க சொல்லி ரொம்ப நேரத்துக்கு அப்றோந்தா எனக்கு தெரியு அவே என்ன கலாயிச்சி இருக்கான்ல அப்டின்ட்டு இப்ப அது மாரிதா என்ன ஏதோ பேசிட்டு இருக்காங்க இவ அவ்ளதா வருஷோ வந்து மாசோ வந்துட்டு ரெண்டு குரோர் வாங்குறா அப்டின்லா சொல்லி இப்ப ரீசன்டா என்ன கலாய்ச்சிட்டு இருந்தாங்க
ஓஹோ
நா நீ பெரிய டாக்டரு தா அப்டி இப்டி அதுவு என்னன்னா இவங்களோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வந்து அ அவுங்க எக்ஸையு என்னையு கம்பேர் பண்ணி சொல்லி இருக்காங்க பாரு இது வெறு ஹோமியோபதி தா அவ பாரு எம் பி பி எஸ் படிக்கிறா அப்டில்லா சொல்லி பேசிட்டு இருந்திருக்காங்க
ஓ அவே எக்ஸ் இப்ப எம் பி பி எஸ் ஸா
ஆமா ஆமா பெரியாள் தா இவங்க ம் மேனேஜ்மெண்ட்ல படிக்கிறாங்க திருவண்ணாமலை ம் ம்
ஓகே ஓகே ம் அப்றோ இவே அடிக்கடி ஆனா ஊனா பிரேக்கப்பு பிரேக்கப்பு அப்டின்னு சொல்லி சொல்லுவா
நானே அப்டிதா சொல்லுவே
அதேதா அதுக்கப்றோ இப்ப கண்டுபுடிச்ச நீங்க ஊர்க் போற நோரம்லா பாத்து கரெட்டா என்ட பிரேக்கப்பு அப்டிம்மா வந்தது அப்றோ அந்த எல்லா கரெட்டா தண்டா இருக்கு அப்டிம்பா இதுல ஸ்டார்ட்டிங் எங்கிட்ட சத்தியோ எல்லா வாங்னா தெரியுமா ஃபர்ஸ்ட் இந்த ஜென்மத்ல ல்வே பண்ண கூடாதுடா அ சத்தியம் பண்ற அப்டின் சத்தியம் பண்றா எங்க கேங் இன்னு ரெண்டு பேர் இருப்பாங்க அவூங்க வந்து பண்ணவே மாட்டானுக நானு வன்ட்டு நம்ப வந்து கொஞ்சோ லவ்வு பண்ற மூட்ல தா இருந்த அந்த அந்த இருதுலதா இருந்த சேரி பரவால்ல அடிச்சி உடுவோ அப்டி சொல்லி பண்ணிட்டோ அதுக்கடுத்து அவனுக ரெண்டு பேர் எங்கள பாத்து கேள்வி கேக்குறானுக நீங்க ரெண்டு பேரு தாண்டா சொன்னீங்க பண்ண மாட்டே அப்டின்னு அப்டிங்குறாங்க
ம் இவுங்க வந்து இப்டி சொல்றாங்கல்ல ஆனா நா ஒழுக்கமா தா இருந்த
ம்
இவங் நா வந்து போகறதுக்கு ஃபுல் காரணமு இவங்களு இவங்க எக்ஸு இவங்க எக்ஸு ஃப்ரெண்டு எல்லாருமே
ம்
கடைசில நா தா தப்பு அப்டி பண்ணிட்டு போயிட்டாய்ங்க எல்லாருமே
ஓ இப்ப கூட எடையில சொன்னா எனது அ எடையில ஏதோ வீடு பாக்க சுத்திட்டு இருக்கு போது என்னடா பாட் போலயாடா அப்டின்னு கேட்டேன் அதெல்லா பிரேக் அப் டா அப்டின்னா அதுக்கப்பறோ அவங் கூட இருக்கறவெந்தா சொன்னா ஏ ஊருக்கு போயிட்டா அதுனால அப்டின்னா
அ ஊருக்கு போயிருந்தே இருவது நாள் வீட்ல இருந்தே என்ன நா எங்க வீட்லயே இல்ல எனக்கே ஆல்ரெடி எங்க வீட்ல பிரச்சன நா அதுனால தா இப்ப ஹாஸ் தள்ளி இருக்க நானு தனியா கெடக்கேன்ங்க எம் ப்ளோர்லயே யாருமே இல்ல நா மட்டுந்தா இருக்கே வீட்லே இப்ப எனக்கு வந்து பிரச்சனை அதுனால நா சண்டை போட்டு போகல
ம்
இவங்க அந்த சண்டைல நா அவங்ககிட்ட பேசல அவங்களுக்கு ஒடம்பு சரி இல்லாதப்ப நா அவுங்ககிட்ட பேச துல அப்டின்ற கோவோ அவங்களுக்கு இருந்துச்சு நா ஒரு ஒரு மாமா காட் நாங்கல்ல அந்த வெள்ள சட்ட மாமா அவங்க முன்னாடி ஒக்காந்துட்டு நா எப்டி பேச முடியு
ம்
நா வந்து அந்த வீட்டுக்கு போனுன்னா ஃபோனே எடுக் மாட்டே சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டுருவே அப்பயும் எங்க அம்மா வந்து கிச்சனுக்கு போயிட்டு வர கேப்ல இவங்ககிட்ட நா பாசமா தா பேசிட்டு இருந்தே இவங்கிட்ட கட்டுனு ரொம்ப நேரம் பேசலம்மா ஒடம்பு சரியில்லாம போனப்போ எல்லாருமே இருந்தாங்க நா இல்ல
ம் பண்ணா பண்ணா எங்கிட்டயு பண்ணா இவன்ட்ட அன்னைக்கு எதுக் எதுக்கோ கால் பண்ணி கேக்கு போது அவன் சொல்றா அ இவனே தா கூப்புட்டா இவனே கூப்புட்டு டே வண்டி போணுண்டா அப்டினா அ சரிடா போய் பாரு அப்டினு நா பாக்க மாட் நீதா போயி பாக்குனு என்டா கேட்டப்ப எனக்கு ஒடம்பு சர்லடா அப்டினு சொன்னா சரிடா அப்டின் சொல்லி உட்டுட்டே நா சும்மா சொல்றேன் நேர்ல போய் பாத்தப் தெரிஞ்சுச்சா அவே ஹாஸ்பெடல் போயிட்டு அட்மிட் ஆயிட்டு வந்துருக்கா அப்டின்டு அதுக்கப்புற சொல்றா நானு தா ஹாஸ்பெட்டல இரு என்ன ஒருத்தரு வந்து பாக்கல ஒருத்தரு வந்து கண்டுகல அப்டின்னா நீ சொன்னாதா தெரியு சொல்லாம எங்களுக்கு எப்றா தெரியு அப்டினு இருந்த ஏன்னா இவ செல டைம் எடுக்க மாட்டா திரும்ப கால் பண்ண நம்ம கூப்டுருக்கோல்ல திரும்ப கால் பண்ணாலு கால் பண்ண மாட்டா அவனா திரும்பி எப்ப கால் பண்றானோ அப்பதா பண்ண முடியு இல்லன்னா எல்லா பண்ணி முடிஞ்ச அப்றோ சொல்றா அப்டின்னு மெசேஜ் அனுப்புவா
ம்
அதனாலதா அவ்ளோ சீக்கிர அவனுக்கு எவனு கூப்ட மாட்டானுக ஒன்னா அவன வந்து அடிக்கடி என்ட்டதா காலை பண்ணதா சொல்லி என்ன கூப்ட சொல்லுவாங்க
ஆனா எனக்கு ஒண்ணு என்னோட சிட்டிவேஷன் அவங்களுக்கு மேபி என் வீட்டுல அவங்க வந்து அ இந்த ஜென்மத்துல வந்து பொறந்தாதா தெரியு நா வீட்டுக்கு போனா எவ்ளோ கஷ்டபட்றேனு
ம் ஒரே நிமிஷோ என் தங்கச்சி வேற கூப்பிட்டுட்டே இருக்கா ஒரே நிமிஷ
அ ஓகே